ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி நலமா இருக்க தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
அ நலமா இருக்க தோழி சமையல்லா பண்ணிட்டீங்ளா தோழி
இல்ல தோழி இன்னு சமைக்கல இனிமேதா தோ தோழி சமைக்கணு
அ சரிங்க தோழி என்ன சமயல் தோழி
தோச தோழி
தோச என்னன்ன வகை தோச தெரியு தோழி உங்களுக்கு
எனக்கு ஒரு ரெண்டு மூணு வகை தெரியு தோழி நார்மலா தோச ஊத்துவ
அ அ
பொடி தோச
ம்
அ நெய் தோச அப்டின்ட்டு இந்த மாரி ஒரு நா நாலஞ்சு வகையான தோசைகல் ஊத்துவ தோழி அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது அப்டின்னா
அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது அப்டின்னா பொடி தோச தோழி
அப்டிங்ளா தோழி
அ பொடியே இப்ப நா பொ பொடிலா கடைல வாங்க மாட்ட தோழி வீட்லயே ந அரச்சிடுவ அதனால அந்த பொடி தோச எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு தோழி
சரிங்க தோழி தோழி வயதானவர்கள் உங்க வீட்ல வயதானவர்கள் இருக்காங்களா
அ இருக்காங்க தோழி
அவங்கள எப்டி பாத்துக்கறீங்கங்கறத கொஞ்சோ சொல்ல முடியுமா
அ கண்டிப்பா தோழி வ எங்க வீட்ல வயதானவங் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க எங் மா எங் மாமனார் மாமியார் அப்டின் சொல்ட்டு ரெண்டு பேர் இருக்காங் க
ம்
அவங்க நா நல்லா து நல்லாதா தோழி பாத்துப்பே அவங்களுக்கு சாப்பாட்டுலருந்து அவங்களுக்கு ம் தண்ணி பச்ச தண்ணி குடிச்சா ஒத்துக்காது அதுனால எப்போது வெந்நீர் வச்சுதா குடுப்ப அவங்களுக்காகவே எ ப்போதும் வெநீர் அடுப்புல எப்போதுமே இருக்கு தோழி வெநீர் வ டுப்ப அது மாரி எங்க மாமனார் கொஞ்சோ ரொம்ப வயசானவங்க அப்படிங்கறதுனால காய்கறில இருந்து சாப்பாட்டுல இருந்து நல்லா வேக வச்சு அந்த மாதிரிதா தோழி குடுப்பே
ஒ சரிங்க தோழி
முடிஞ்ச வரைக்கு நான் வெஜ் குடுக்க பாப்பே ஆ அசைவ சாப் பாட்னா கொஞ்ச விரும்பி சாப்புடுவாங்க அதனால அந்த மாதிரி குடுப்பே
ஆ சரிங்க தோழி
தோழி எங்க வீட்ல உள்ளவங்கள பாத்துப்பே
ம் சரிங்க இது தோழி ஆன்லைன் ஷாப் பிங் பெஸ்ட்டா இல்ல ஆஃப்லைன் ஷாப்பிங் பெஸ்டா தோழி
ஆஃப்லைன்ல நம்ம எடுக்குறதுதா தோழி நல்லது ஆன்லைன்ல எதாவது நம்ம ஆடர் பண்ணுவோ அது கைக்கு வந்தா செல் நேரத்துல அது டேமேஜ்டா இருக்கு சம்டைம்ஸ் நம்ம ஒண்ணு ஆ நம்ம ஒண்ணு ஆடர் போட்டுருப்போ அது வேற கலர்ல அந்த மாதிரி வந்துருக்கு நமக்கு புடிக்காம குட போவு
ம்
அதனால எனக்கு வந்து அ ஆஃப்லைன் தா தோழி நல்லதுன் நெனைக்கிற
சரிங்க தோழி
ம் சரிங்க தோழி அப்றோ நீங்க எப்டி ஆன்லைன்லதா பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்ல நேர்ல போய் எடுத்துப்பீங்ளா தோழி
ஆன்லைன்ல ஆன்லைன்ல போறத விட நேர்ல போய் ப எடுக்கறதா தோழி நல்லது எனக்கு தெரிஞ்சி
ம் அப்டியா தோழி
நம்ம தரமானதா போய் எடுத்துக்லா போகுபோது அங்க போயி
அ ஆமா தோழி
நமக் புடிச்சதா எடுத்துக்லா அதனால நேரா போய் எதுக் கிறதா பெஸ்ட்டு
ம் ஆமா கண்டிப்பா தோழி
அ போ தோழி போன இணைப்புல நண்டு கொழம்பு வக்கிறதுக்கு சொல்லி தரனீங்க
அ ஆமா தோழி கண்டிப்பா
இந்த இணைப்புல சொல்லுங்க தோழி
அ சொல்ற தோழி எப்போதுமே நம்ம நண்டு கொழம்பு வந்து எ நா நா எனக்கு தெரிஞ்ச மாரி நா எப்போ வச்சாலுமே நண்டு கொழம்பு வந்து ரொம்ப நல் நல்ல ருசியா இருக்கு தோழி கடல் நண்டு வாங்கி தா வப்பே அது வந்து நல்லாவே ருசியாருக்கு நண்டு கொழம்பு எப்டி வை என்னா ஒரு பெரிய வே பெரிய வெங்காயத்த ரெண்டு எடுத்துக்குட்டு நல்லா பொடிசா அறிஞ்சுக்குனு தோழி அதே மாரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையு எடுத்து நல்லா பொடிசா அரிஞ்சி கிட்டு ரெண்டு பச்ச மெளகா
ம்
க கொஞ்ச கருவேப்பில்ல இதுல்லா எடுத்து ஒரு தட்ல எடுத்து வச்சுக்கனு தோழி அப்றோ ஒரு நாலு பல்லு பூண்டு ச இஞ்சி அத நசுக்கி வச்சுக்கனு நமக்கு நண்டு கொழம்புக்கு ரொம்ப முக் கியமானதே நம்ம அரைக்கிற மசாலா தா தோழி நல்ல காரத்துக்கு தவுந்த மாரி ரெண்டு ரெண்டு ஸ்பூனு மெளகு
ம் ஹு
அதோட கொஞ்ச சோம்பு ஜீரகோ கொஞ்சோ தேங்கா அ அரக்கப்பு தேங்கா இது நல்லா நைஸா பேஸ்டா அரச்சு வச்சுக்கணு தோழி
அ சரிங்க தோழி
அப்றோ கொழம்பு வக்கற பாத்திரத்துல எண்ணெ ஊத்தி சோம்பு போட்டு கொஞ்ச வெந்தயம் போட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோ இல்லயா தட்டுல வெங்காயம் தக்காளி அதெல்லா எடுத்து வச்சிருக்கோ இல்ல தோழி
ஆமா தோழி
அதுல வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கணு
ம்
இது நம்ம நண்டு கொழம்புக்கு ரொம்ப முக்கியமானது வாசனைய கூட்றது பூண்டு தா தோழி
சரிங்க தோழி
நல்லா ஒரு முழு பூண்ட எடுத்து நல்லா நசுக்கி அதையு சேத்துக்கணு தோழி வெங்காயத்தோட வெங்காயத்தோட சேத்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சோ அரைச்சு வச்சிருக்கோ இல்லயா அதயு சேத்து நல்லா வதக்கிக்கணு தோழி வதக்கிகிட்டு நமக்கு தேவயான அளவு கொழம்பு தூள் போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க உட்டுட்டு நல்லா கொஞ்சோ கொதிச்சு வந்தோனே நண்ட அள்ளி போட்டுட்டு நண்டு கொஞ்ச வெந்தோனே நம்ம அரச்சு வச்சிருக்கோ இல்லயா மசாலா சோம்பு ஜீரகம் மெளகுலாம் போட்டு தே தேங்கால்லா போட்டு அரச்சு வச்சுருக்கோ இல்லயா
ஆமா தோழி
ஊத்திக்கிட்டு தேவயான அளவு உப்பு போட்டுகிட்டு எறக்கறதுக்கு கொஞ்ச மின்னாடி கொத்தமல்லி அ தலைய கொஞ்ச லைட்டா தூவி விட்டு எறக்குனோம்னா கம கம கமன்னு வாசனையோட நல்ல ருசியா காரமா நல்லாருக்கு தோழி
ம் சரிங்க தோழி
ம் சரிங்க தோழி உங்களுக்கு நண்டு புடிக்குமா தோழி
அ ரொம்ப புடிக்கு தோழி
இதே மாரி நீங்க நண்டு வாங்கி செஞ்சீங்கன்னா நா சொன்ன மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க தோ ழி ரொம்ப நல்லா இருக்கு உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப புடிக்கு எல்லாரு உங்கள பாராட்டுவாங்க
அ சரிங்க தோழி
ம் சரிங்க தோழி
ம்
வேற என்ன